அ
ஹலோ
கேக்குதா
தினேஸ் குமார் ஹலோ ஹலோ
அடே சித்தப்பா சொல்ட்றா சித்தப்பா டே சித்தப்பா கேக்குது சொல்ட்றா கேக்குது சொல்ட்றா சித்தப்பா
எங்கடா
அப்றோ நைட் கூட ஃபோன் பண்ண போல இருக்குது
விசியத்த மட்டுதா சொல்ற சொல்ல மாட்ரியே மண்டபமா?
ல மண்டபோ
அ பூ பறிக்கிறியா பூப்பறிக்க போறியா? பூ பறிசிட்டியா
இல்லல்ல பறிக்க போ
டே நேத்து எந்த காலேஜ்ஜு போன எந்த காலேஜ்ஜு நீ அப்ளிகேஷன் போட போன
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
எது எது அ கலசா
ஆமா
என்ன க்ரூப்பு
எம் பி ஏ
பக்கத்ர ஏன்டா படிக்கிற டேய் ஏத்ரா பாட்னர
நீ அத ஏன்டா சொல்ற படிக்கணு ஒன்னு ஒன்னே எக்சைஸ் பண்ணு இல்லையா சொல்லாம உட்ரு சேரி நா பாத்துக்கறே
யார் நீ மட்டுமா போற
படிப்ப ஆ
சேரி டேய் நா கேள்வி கேட்டவங்க என்ன சொல்லுவே சொல்றது
ஏய் அதெல்லா நீ கேக்க கூடாது நீ ஏன்டா நீ யார்ரா என்ன கேள்வி கேக்குறதுக்கு
டேய் நம் ஃப்ரெண்ட்ரா நம்போ
ஃப்ரெண்டாவான கேள்விலா என்ன கேக்க கூடாதா
செரி
எதுரா
நீ ஒரே ஆளா ஒ ஃப்ரண்ட்ஸ் யாருனா அட்மிஷன் போட்டாங்களா
நானு குட்டி விஷ்ணு
அட என்னடா இத்தன பேரு போட்றீங்க டாய் கரெஸ்ல ஏ போட்டீங்க அதுக்கு டெய்லியு போற மாரி போலாம
கரஸ் அ டெய்லி போனோன்னா ஒன்ற லட்ச ரூவாவா ஃபீஸு
போடா பாவிங்ளா
குடுக்குறியா சொல் போங்க
ஆனா ஒன்னு கடைசில போவோ அதா சேஃப்டி
ஆ
நீங்க ஒச்சாலு அவனுங்க ஒன் லெட்சோ சம்பளோ ஒன்ர லட்சோ வேல வரபோதுல உங்களுக்கு ஆனா நீங்க கரெக்ட்டு
எவ்ளோ நேர தா எப்ப வீட்டுக்கு வருவ
வீட்டுக்கா தெர்ல ஓது எட்டு ஒம்போ ஒன்னாச்சா
சும்மாதா கேட்டே டேய் என்னடா திடீர்னு படிக்கிறீங்க என்னடா திடீர்னு படிக்கிறீங்க எல்லா
படிங்க டேய் படிங்கடானா காசுல போட தரலடா சும்மாவாடா உடுவாங்க டிகிரியா ரெண்டு டிகிரி சும்மா கேக்கல டா
ஏய் நானாலா டேய் ஃபஸ்ட் டிகிரியே வந்து பாஸ் ஆவனா தெரிலடா நீ என்னடா செகண்ட் டிகிரியே போட்டீங்க பாட்னர் இப்டிலா இருந்தா எப்புட்றா
என்னடா எப்புட்றானா
தப்புடா பாட்னர் நா ஒன்னு ஃபஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிசல்ட்டே வர்ல எனக்குன்னு நா பயத்துல இருக்கிற எத்தினி எத்தினி சப்ஜெக்ட் புட்டுக்குனு தெர்ல
ரிசல்ட் எப்போ வருதுடா உன்னுது மெட்ராஸ் யுனிவர்சிட்டியா இது அட்டா மஸா
அட எல்லாத்தயு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி தா
இல்ல இவங்க காலேஜ்ல அட்டானமஸ் இருக்கு
அட்டான டேய் அவ அந்த அட்டானமஸ்னா நா ஏன்டா பயப்படப்போறே ஜாலியா இருக்கமாட்டனாடா
விஷ்ணு காலேஜ்க்குலா ரிசல்ட்டே வந்துர்ச்சா
கன்ஃபார்ம் புட்டுப்பே எனக் தெரியு எத்தினி அபோ போ தெர்ல எத்தினி மட்டையாவ போ தெர்ல
இந்த வாட்டி மட்டும்தா போட முடியாது ட்ரெஸ்ஸுல்லா போடயே முடியாது தீவாளி ட்ரெஸ்ஸுன்னு
அஞ்சு சப்ஜக்ட் ஃவெய்ல் ஆனாலு, அஞ்சு சப்ஜக்ட்டு செதற விடுவே
ஆ
அஞ்சாயிருபா
அஞ்சாயிர ரூபா பத்தாயிர இருந்தாலு கட்டுவா அப்டி கடைசி சான்ஸ்ஸு தா ரீவால்யூவேஷன் அதுக்கப்பறோ போட முடியாது
அத்த சொல்றாலா
எண்ணி எண்ணி அப்டியே நோட்டா எறைப்பே சேரா சேரா செர்ரா பாட்னர் விடை பெறுகிறே ஆ என்ன போனா டேய் நா வந்து இப்போ வந்து தூங்குன்டா தூக்க வர்து டா எனக்கு கால் நைட்டு வேலைக்கி போனு
டேய் பத்து நிம்ஷமா பேசின தாண்ட இது எதோ நீ தான பாத்து சேத்து
பத்து நிமிஷோல்லா பேச முடியாது பாட்னரே
ஆ
உங்கிட்ட என்னா பேசது நா பத்து நிமிஷோ ஒன் டூ த்ரீ எண்ட்டா பத்து நிமிஷ வரைக்கு
என்ன அது வந்து குட்டி கூட நேத்து பாத்தயா அவ ஜாலியா வந்தா போனோ
அவுங்க ஆளு கூடவா அது ஆப்ளக்கீது
ஆஹா நேத்து அட்மிஷன் அப்போ
அவுங்க ஆள்ல்லா போட்டா என்ன பணம் வந்துனே இருக்குமே அவுனுக்கு மட்டு தா பணம் வருமே டா வேற யாருக்குமே வராதேடா
அவ்ளோ பண்ணியிருந்தாங்களா
அவ்னுக்கு ஐடியாவே தெரிலடா கபால்னு அவ்ன ஆள சேத்து வுட்ரனு அவ்ளதா ம் போட்டு நீன்னே நின்னா ஆனா என்னா ஒன்னா நம்மாளுங்க என்னா பண்ணுவானுங்கோ அந்த நம்பர உசுசார் பண்றானுங்கோ
அதுல இல்ல அதே நம்மரு அவ மட்டு தா பண்ணா பண்ணுவா
ஏய் பாட்னர் டேய் நா இப்பதான்டா வந்தேனே டாஸ்க்கு இப்பதா எனக்கு ஃபஸ்ட் இப்பதா அப்டேட் ஆவுதே
டேய் நேத்தெல்லா கூட பண்ணிக்கபொழுது
அஞ்சு பே டேய் அஞ்சு பேருக்கு பேச சொன்னாங்களா அது இப்பதா எனக்கு வந்திக்குது
ம்
அதே எவ்ள நேர பேசனாலு காண்டதகுது நீ ஏமாத்தற என்ன
நா எமாத்துவான
அம்மா
அப்ப போடாப்பா
சேரி சேரி அத கட் பண்ண அப்பறோ ஃபோன் பண்ற
ம் சேர் சேர்
பாய்டா பாட்னர் மிஸ் யு டா